சர் எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கா சிஸ் நீங்க எப்டி
ஆ நல்லாருக்கே
எப்டி போகுது வாழ்க்கை பயணங்கள்
ஆ நல்லா போது
ம் சாப்ட்டாச்சா
இல்ல சிஸ்டர் இன்மதா சாப்ப
ஆ சாப் அ சாப்ணு ம் அப்றோ என்ன ஸ்பெஷல் வீட்ல
வீட்ல இடியாப்பம் சிஸ்டர் இடியாப்பம்
ஓகே ஓகே ஓகே ம்
பையன் பக்கத்துல இருக்கானா
இல்ல இல்ல பாப்பா அவதா சவுண்டு குடுத்துட்ருக்கா பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரொம்ப கேக்கூடாதா என்ன
ஆஹ் நாய்சே இருக்க கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க
ஆஹ் சேரி ஓகே ஓகே சிஸ்
சேரி எந்த டாபிக் பத்தி பேசலா
எந்த டாபிக் நீங்களே சொல்லுங்க ஆரம்பிச்சு வைங்க சிஸ்
எனக்கு டாபிக் ரிலேடட் தெரியாது ஏனா இன்னைக்கு தா நா ஜாயின் பண்ணிருக்கே
நானு சேம் அதேதா சிஸ் நம்ம இல்ல நம்ம ஜென்ரலாவே பேசலா டாபிக்ன்றது கிடையாது வே நா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய தங்கச்சி கூட பேசினே அவுங்க கூட பேசுற அப்பயு எப்பயு பேசுற மாரி பேசினே டாபிக்லா சூஸ் பண்ல பேசல சிஸ்
அது கனெக்ட் ஆகுனு சொன்னாங்களே அஞ்சு டாபிக் வரு அப்டினாங்களே
அஞ்சு டாபிக்கா அதுலயே வருனு சொன்னாங்களா
அப்டிதா சொல்லிக்கிட்டு இருந்தமனைக்கு இருந்தது
இல்ல சிஸ் இதா உங்களுக்கு நா காரியாலதா ஆப்ல தா போயிட் ட்டு ரெஃப்ரஸ் குடுத்துட்டா அல்ல ஸ்டார்ட் குடுத்து பன்னே நம்பர் போட்டு
ஓ
நீங்களு இதா ஃபஸ்ட் காலா என்ன உங்களுக்
இல்ல இல்ல இல்ல நா நாலு கால் பேசிட்டே
அப்றம் என்ன சிஸ் ஆஹ் உம்
நம்ம இது பத்தி பேசலாமா
என்னது சிஸ் எது பத்தி
ஆஹ் டாபிக் என்ன பேசினீங்க நீங்க அந்த சிஸ்டர்ட
அவுங்ககிட்ட நா ஜென்ரலா பேசினே டெய்லி லைஃப்அ பத்தி ஏ நா என்ன பண்ணே கால்ல இருந்து ம் சேரி சிஸ்
சேரி நம்மலு அப்டி நீங்க எத்தன கால் பேசிருக்கீங்க
நானா நா ரெண்டு கால் பேசிருக்கே காலரா ஒண்ணு காலியா ஒண்ணு ஆனா இத பத்தி ஷேர் பண்ண கூடாது நாங்க கறியாவ பத்தி அத பேச கூடாதுனு
ஆனா எனக்கு அந்த கால் ஆப்ஷனே வரமாட்டேக்கு சிஸ்டர்
ஆஹ் இப் இப்ப நாம வந்து வருமே ஃபோன் எ ஃப்ரெட்ல போயிட்டு நம்பர் கேகும் நம்பர் குடுத்தா அது வந்து நம்ப காலர் நம்ப பண்ற மேரி இப்ப காலினா வந்து அவ்ங் இப்ப நா பண்ணிருக்கே நீங்க தா காலியே நா காலர்
ஆ அதுதா இதுல நா அந்த ரெஃப்ரெஸ் பண்ணா அந்த ஆஃப்ஷனே வரமாட்டேக்கு
தெரில சிஸ் அப்ப என்னானு எதாச்சு அப்டேட் பண்ணி பாருங்க அப்பு
ஏனா நம்ம கால் பண்றது மத்தவுங்களுக்கு தெரியணுல
ஆமா
நீங்க த ரெஃப்ரெஸ் பண்ணிட்டு செக் நியூ டாஸ்க்ல போனீங்களா
ஆமா ஆமா சிஸ் அப்டிதா போடுனு
ஓகே ஓகே ஓகே
ம்
செரிங்க சிஸ்டர் ஏதாது ஒன்னு சொல்லுங்க நம்ம பேஸ்லா அத பத்தி
ஆ சிஸ் நீங்க என்ன பண்ணீங்க கால்லெந்து ம் உங்ளுக்கு எதாவது
ஆஹ் நா சொல்ட்டுமா காலைல இப்போ நா மானிங் வந்து ஒ ஒரு ஃபை ஓ கிளாக் எந்திப்பே ஃபைவ் ஓ கிளாக் எந்திச்சிட்டு ஆஹ் பஸ்டு வெளில உள்ள எங்க வீட்ல ஒரு டாக் இருக்கனால நா வெளில ஃபுல்லா அது கார் பார்க்கிங் எடல்லா வந்து கொஞ்சோ கழுவி விடணு கழுவி விட்டதுக்கு அது ஒரு ஆஃப் நவர் ஆயிரும் ஆஃப் ஃபனவர் ஆனதுக்கு அப்றோ ஒரு ஸ் ஆஃப்ஃபனர் ஆயிட்டு வெளில தொழுச்சு வுட்டு கோல வுட்டதுக்கு ஆஃப்ஃபனவர் ஆயிருமா அதுக்கப்பறோ ஒரு ஆஃப்ஃபனவரர் நா குச் சும்மா எனக்கு ஒரு ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்றோ நா வாக்கிங் போய்ருவே கரைக்டா ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போவே வாக்கிங் போனதுக்கு அப்றோ மறுடி சிக்ஸ்த் ஆஹ் செவனோக் கிளாக் பக்கத்துல வருவோமா அதுக்கப்றோ ஆஹ் அஸ் ஆஸ்ஸுஸ்வெல் எல்லா டைமும் ஆஹ் ஹஸ்பண்டுக்கு டீ போட்டு குடுக்குறது அதுக்கப்றோ டிஃபன் பண்ணற வேலயெல்ல ஸ்டாட் பண்ணிற் வே ஆமா அவங்களுக்கு எழுப்புட்டு சிறு மத்த வேலய பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு
ஓ நீங்க ஹஸ்பண்டு பசங்க மட்டு இருக்கீங்ளா
ஆமா ஆமா ஆமா
அதா ம் ம் எந்த
பண்ணிட்டு ஸ்கூல் டைம்லன்னா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புவே ஆனா இப்ப ஸ்கூல் இல்லனால அ வுங்க லீவ்ல இருக்குறாங்க அதனால அவங்களுக்கு பிடிச்சமான ஆஹ் லஞ் இது பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ணிக் குடுத்துட்டு சாப்ட வச்சுட்டு அதுக்கப்றோ ஆசிஸ்வல் ரொட்டேட் பாத்தரங் கழுவுருது வீடு வாச பெருக்றது இதேதா ரொட்டேட்டா நடக்கு அதுக்கப்றோ மதியோ லஞ்சு என்னென்ன பண்ணனுமோ அத பண்ணணு இன்னக்கி வந்து நா வந்து எறா பிரியாணி பண்ணிட்டு க க இது கனவா ஃப்ரை பண்ணே
எரா பிரியாணி எப்டி சிஸ் செய்வீங்க எனக் சொல்லுங்க
பிரியாணி மாரிதா என்ன வெஜ் விஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப நேர குக் பண்ணுவோ சிக்கனோ மட்டனோ போட்டு ரொம்ப குக் பண்ணு ஆனா ஃபிரௌன் வந்து அப்டி ரொம்ப நேர குக் பண்ணக்கூடாது ஹாடாயிரு
ம் அதுக் பதுலா அந்த ம் ம் கொட்டி வெதக்கி அப்டியே தண்ணி ஊத்தி அரிசிய போட்டு கொதிக்க வெச்
ஆஹ் நா வந்து ரைஸ் வந்து ஒரு ஒரு முக்கா ஆஹ் கொஞ்சமா வெந்ததுக் பறோ தம் போட்ருவே
ம் ம் அதேதா நானு பண்ணனு சிஸ்
ஆஹ் அந்த மாரி பண்ணி இன்னக்கி அதனால அந்த இது நைட் டுக்கு வந்து இடியாப்பம் பசங்க சாப்டுகிட்டு இருக்காங்க ஆமா
ம் ம் ம் ஓகே ஓகே சிஸ் ம் அப்றோ ஒர்க்கெலா போலியா நீங்க
இல்ல சிஸ்டர் ஒர் போல ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்கே எல்லா பைய பசங்க ச் ம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது போ னே எ பைய கன்ஸிவா இருக்கும் போனே சிக்ஸ் சிக்ஸ் மந்த் போனே பிஃபோர் மேரேஜ் போனே ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் வேண்டா கொழந்தைங்கள பாத்துக்கோ அப்டின்ட்டாங்க அதனால ஜாப் எதும் போல
அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பசங்களா
யாருக்கு
உங்களுக்கு சிஸ் ஓகே ஓகே சிஸ் ம்
அவங்க ரெண்டு ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க இ ஜூன் ஒண்ணு வந்தோனே ஓபன் ஆயிரு அது அ ச்சு சொல்ற உட்டேடே படிக்கிறது அப்டீ போயிறு
ம் ஓகே ஓகே சிஸ்
வேற நீங்க சொல்லுங்க நீங்க காலையில இருந்து என்ன பண்ணீங்க என்ன ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க
கால எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஆ அக்கா அத முச்சுட்டே அப்புறோ அதுக்கப்புறோ வீட்ட பெருக்கிட்டு பாத்திரோ வெலக்கிட்டு கொழந்தைய எழுப்பி அவள குளிப்பாட்டிட்டு தண்ணி போட்டு குளிபாட்டிட்டு அதா சிஸ் அப்டியே நீங்க சொன்ன மாரியே தா ஆனா நா இன்னைக்கு குக் பண்ல அ கொஞ்சோ ஹ வீட்டுல இருந்து வந்துச்சு சாப்ட சிஸ்
ஓகே ஓகே ஓகே அம்மா பண்ணி கொடுத்தாங்களா
ஆமா ஆமா சிஸ் அதா நீ நைட்டு கொஞ்சொ நா குக் பண்ல கொஞ்சொ ஹெல்த் இஷ்யூன்றதுனால நா பண்ணல அ அ அனால ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருவாங்க ஏதாச்சு சாப்பாடு
ஓகே ஓகே ஓகே
ம் ஹா சிஸ்
ஒரு பசங்க தானா உங்களுக்கு
ஆமா ஆமா சிஸ் இப்பதா பேட்டே முடிஞ்சிச்சு ரெண் நாள்க்கு முன்னாடி
ஓகே ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து இது முடிச்சிருக்கே டபுள் டிகிரி முடிச்சிருக்கே
ஆ ஓகே ஓகே சிஸ் ம்
நா வந்து எம் காம்
என்ன சிஸ்
எம் காம் எம்
ஹலோ
ஹலோ எம் காம் சிஸ்டர் ஆ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா பி சி ஏ ஒரே ஒரு டிகிரி தா முடிச்சுட்டு இருக்கே ம் கே பி மேரேஜ் பிஃபோர் தா வா ஒர்க் போனு ரெண் டூ இயர்ஸ்ஸு அதுக்கப்புறோ மேரேஜ் ஆயிச்சு அதுக்கப்புறோ கொழந்த பெறந்துருச்சு அதுக்கப்புறோ எங்கயு வேலைக்கு போல போதா சொல்றாங்க ஒரு வயசு கொழந்தையு
எங்க போக பாக்க முடியாது நம்ம பாக்குற மாரி யாரு பாக்க மாட்டாங்க கண்டிப்பா இப்ப வந்து கொழந்தைங்கள பாக்குற டைமிங் நமக்கு அவங்கள வளத்து விட்டுட்டோனா அதுக்கப்புறோ அவங்க அவங்க அ அவங்க பாட்ல இருப்பாங்க
வந்து நம்ப இப்ப என்ன சொல்லி தந்து வளக்குறோமோ அதுதா கடைசி வரைக்கு அவங்க இப்பியே நம்ம வுட்டுடனா ஒண்ணு பண்ண முடியாது அதுதா எ
சொல்லிட்டாங்க
ஆ வீட்லருந்தே பார்ட் டைமா எதாச்சு பண்லா இந்த மாதிரி அப்டின் சொல்ட்டு பாத்துட்ருக்க
கண்டிப்பா கண்டிப்பா
ம் அதா சிஸ்
வேற என்ன சொல்றது அப்டியே ரொடேட் லைஃப் போயிட்டு இருக்கு அப்டே கொஞ்ச வெளில போய்ட்டு வர்னோ மறுப்டி வ் வ அந்த கால்ல பேசிட்ருக்கோ
ஹம் ஹ்ம்ம்
ஆமா ஆமா கொழந்தைங்ளுக்கு இப்பவே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ட குடுங்க ஃபாலோ பண்ணுங்க அவங்ளுக்கு இப்ப மொபைல் குடுக்க குடுக்காதீங்க
அதெல்லா நா உம் நா குடுக்க மாட்ட
கண்டிப் அவங்க வந்து பைய சிக்ஸ்து படிக்கா பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்றா
உம் பரவால்ல எல்லா பெரிய பசங்கதா போல
அதா பெரிய பசங்கன் சொல்றல அவங்க பாட்ல அவங்க வேலய பாத்துகிடுவாங்க ப்ராஜெக்ட்டெல்லா ஒர்க்கெல்லா முடிச்சாச்சி இன்னு ஸ்கூலுக்கு போக வேண்டியதா
உம்
ஆமா ஏனா ஸ்கூல்லியுமே நிறைய அசைன்மென்ட்ஸ் ஸ்லா நிறைய குடுக்கறனால அவங்ளுக்கு நம்ம பக் கத்லருந்து சொல்லி குடுத்தா மட்டுந்தா முடியு ஒரு நாள் நா வெளில போயிட்டு கொஞ்ச லேட் ட்டாயிடுச்சு அப்டினா எ பையனால போர்ஃபோர் புல்லா கவர் பண்ண முடியாது அவனுக் வந்து அதிக ஒர்க் லோடுருக்கு அதனால அவனு கவர் பண்ண முடியாது எனக்கு அ சி பி எஸ்சினால அவனுக்கு வந்து புல் நிறைய போஸ்ன் இருக்கு அதனால நா ஒரு நாள் லேட் ட்டா போனாலுமே அதுக்காகவே எங்கயுமே போக மாட்டே
ம் ஆ செரி செரி செஸ் செரி நமக்கான டைம் முடிய போகுதுன் நினைக்கற
சரி சாப்டுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
நா இதுக்கப்றந்தா சிஸ் சாப்டுவ ம் எங்க ஹஸ்பண்ட் வந்தாதா டென் ஓ கிளாக்தா வருவாங்க அப்பதா சாப்னு
அவங்க வர வரைக்கி வெயிட் பண் அ வெயிட் பண்ணணு இல்லங்ள ரொம்ப லேட்டா பா பால் குடுக்குறீங்ள கொழந்தைங்ளுக்கு அதெல்லா சீக்கிர சாப்டுங்க ஹ
இல்ல இல்ல சிஸ் நா பண்ணிட்ட ஆ ச் ஒன் இயர் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்ட இப்ப குடுக்கல
அப்ப ரைட்டுதா சரிங்க சிஸ்டர் உங்கட்ட பேஸ்னதுக்கு ரொம்ப நன்றி உம்
சரி ஓகே சிஸ் சரி